பேச விடல ஆஹ வணக்கம்ப்பா நல்லா இருக்கீங்ளா நல்லா கம்ப்பா
உம் நல்லா இருக்க
சரிப்பா ஆஹ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
சும்மாதான இருக்க
சரிப்பா மேல என்ன பண்ண படிக்க போறீங்ளா
ஆமா பி ஜி பண்ண போறேன் நெக்ஸ்ட்
சரிப்பா
நீங்க
உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாரு ம் சரிதா ஆ ஸ்போர்ட்ஸ்லா உங்களுக்கு எது இன்டெரெஸ்ட்
கிரிக்கெட் சிரிக்கேட்தா பிடிக்கும் ஆஹ் விளையாடுவ ஒரு அளகுனு விளையாடுவ
ம ம் ஆ சரி பாங்
உம்
ஆ உங்களுக்கு க நா ஸ்கூல் லைஃப்லயே மறக்க முடியாத சம்பவம்ன்னு எதாவது ஒன்று இருந்திருக்குல்ல
நமக்கு ஸ்கூல் லைப் க்கே மறக்க முடியாதுனு ஒரு சம்பவம்தா
ஸ்கூல் லைஃபேவா எல்லாமே ஆ ம் ம் சரிப்பா
அப்புறோ அது ஒரு
உம் ஆமா ஆமா ஏனா அந்த வயசுலதா நம்மளுக்கு எந்த கஷ்டமு இருக்காது எந்த கவலையுந் தெரியாது அப்பா அம்மா எல்லாமே பாத்துக்குவாங்க வளர வளரதா எல்லாமே கஷ்டோ கவலை எல்லா ஆமா
அவுங்க அந்த ஸ்கூல மிஸ் பண்ற அங்க இருக்கற டீச்சர்ஸ மிஸ் பண்ற அவுங்க எங்க பிரண்ட்ஸ மிஸ் பண்ற எல்லாமே மிஸ் பண்ற ஸ்கூல் லைஃப் வந்து ரொம்ப இல்ல இல்ல இருக்கு இருக்காங்க
ம் சேரி சேரி சேரி
அவல்தா
சேரிப்பா
ஆ சொல்லு
ஐயோ பி ஜி என்ன பண்ணலான்னு இருக்கீங்க சரிப்பா சரிப்பா உஹம் நா வந்து லேப் முடிச்சிருகே க்கே
லேபா
உம்
ஆஹ் லேப்
லேப் டெக்னீஷியன் நானு ரத்த பரிசோதனை செய்வாங்க ஆஹ் சொல்றேன்பா ஆஹ் ரத்த பரிசோதனை பண்ணுவாங்கல ஆ ஆமாம் சர்க்கரை வியாதிக்கு உம் சர்க்கரை வியாதிக்கெல்லா டெஸ்ட் எடுபாங்களா ரத்த டெஸ்ட் ச்சேர்
ஆஹ் ஆஹ்
படிச்சிருக்கே
ஓ நல்லது
சேரிப்பா இப்ப சர்க்கரை இல்லப்பா நா வீட்டுல தா இருக்கே ஹவுஸ் வைஃப் தா இருக் கே எனா என்னுடைய பசங்களை எல்லா நா பாத்துக்கணும் என் ஃபேமிலிய நா தா பாத்துக்கணு அதுக்காக நா வந்து வெளியில எங்கேயு
அப்படியா
உம்
சேர் சேர் சேரி
உம் சேரிப்பா
ஹலோ நீங்க வந் கம்ப்யூட்டர் பத்திதா எல்லா தெரிஞ்ச விசியோ நெச்சே லேபுன்னவாங்க பண்ணுவாங்க
கம்யூட்டர் ஆமா தா இப்பதா ஃபுல்லா கம்யூட்டர் பேசு எதுவு மேனுவல் கெடையாது ப்ளட்டு குடுத்தாலே எல்லாமே நம்பளுக்கு ரிப்போர்ட் வந்துரு அந்த மாரி எல்லாமே மேனுவல் ஆயிருச்சு முன்னடியெல்லா மேனுவலா பண்றது ஃப்ஸ்ட்டெல்லா இப்ப எவ்ளோ ப எக்கச்சக் க்கமான அட்வான்டேஜ்லா வந்துடுச்சு
ஆ ஆ ஆ
ஆமா
ஐயோ இப்ப ஏ ஐ வேற வந்துட்டுல
ம் ஆமா ஆமா ஏ ஐ தா எல்லாத் திலியு வந்துடுச்சே
ஆமா
எல்லாத்துலியுமே ஏ ஐ தா வந்துடுச்சு ஆமா ஆமாம்மா வேற
அந்த ஒரு இது தலையில ஒரு கேமரா ஸ்டாண்ட் மாரி கட்டி அந்த மாரி வேலல்லா செய்யறாங்க அது ஒரு ரோபோட்டுக்கு ட்ரைனிங் பண்
ஓ அப்டியா ஏ ஐ வந்து ல அட்டன் பண்ணாவா
ஆமா
ஆ ஆ ம் ம் ஆமா ஆமா அப்டி தா சொல்றாங்க எதிர்காலத் துல என்ன வேனாலு நடக்கலா நம்ம கையில பிஸ்னஸ் இருக்கறதா நம்மளுக்கு க்கு நல்லது
ஆமா ஒர்க்கு இருக்கிறது தா நல்லது ஆஹ அது கூட சொல்ல முடியாது அதுக்கு இந்த ரோபோலா வந் ரோபோலா
ஆமா எல்லாருமே ஏ ஐ வச்சு சமைக்க போறதல ரோபோ வச்சு சமைக்க போறதில்ல ஆ வீட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாதான் செய்ய போறாங்க வேற யாரும் செய்ய போறது இல்ல ஆமா ஒர்க் பண்றவங்களால சமைக்க முடியாது ஆஹ் ஆமா என் ஆமா மனுஷனுக்கும் ரோபோ க்கு
ஆமா அது இது நம்மளே தானே அது அந்த இது பண்ணிற்றோ இப்போ அது அதால அதால கிடைக்குன்னா இப்பயே நம்ம கஷ்டப்பட்டுதான் இருக்கிறோ இப்ப அப்புறமா அது வந்து கஷ்டப்படணும்னு நம்மளுக்கு ஒரு அவசியம் அவ இவங்களே உருவாக்கிறாங்க அது க்
ஆமா மனுஷனால செய்ய முடியாது அது வேணா ரோபோ வச்சு பண்ணிக்லாம்
ஆமா இப்ப நம்மளாலே செய்ய முடியும்னா அது தப்புல அந்த மாதிரி நம்ம கேமரா வச்சு என்ன பண்றது இப்போ வந்து ஒரு ரோபோவுக்கு வந்து இப்போ இப்ப நம்மளுக்கு தெரியு தண்ணி எடுத்து நம்ம குடிக்கலா அது ரோபோவுக்கு தெரியுமானா தெரியாது அது வந்து அந்த கேமராவால அது கேமரா வச்சு இந்த ஸ்டாண்டு வச்சு பண்ண
இல்ல எல்லாத்துக்குமே ட்ரெயின் பண் தண்ணி தான் கொடுப்பாங்க அப்படியெல்லாம் பண்ற மாதிரி இருந்தா
அதுதான் அந்த அந்த ட்ரெயின் அ அந்த ட்ரெயின் தான் சொல்றேன் இப்ப தலையில பே பேண்டு மாதிரி இருக்கும் அது கேமரா ஸ்டாண்டு அந்தல இப்ப ஃபோன வந்து நம்ப வெச்சிட்டு கேமரா ஆன் பண்ட்டு நம்ம வேலை செஞ்சிர்ந்தா இப்போ நம்ப ப்போ ஃபோன் பேசுறோல நம்ம ஃபோன் பேசுறதுனால காசு வருதுல்ல அது அது மாரி அந்தது மாரி இந்த ஒன் ஹவர்ல வேல செஞ்சா அவங்களுக்கு த்ரீ அண்ட்ரடோ ஃபோர் அண்ட்ரடோ அதனால அ அந்த இதுவேலக்கி இது டெவலப் ஆகுது
ஆமா மா அந்மாரி வர்க் ஒண்ணு போயிட்டு தான் இருக்கு
ஆஹ் அதுதா சொல்ற அந்த ஆஹ் அ அந்த ஒர்க்க தா சொல்றேன் நானு வேல ஏஐ நம்ளுக்கு வந்து இதுவாகுது அது மாரி பண்ண கூடாது அது ன்ன பண்றது இவங்க இப்ப காசு வருதுன் பாக்கறாங்க அதுகப்பறமா பின்னாடி பத்தி யோசிக்க மாட்றாங்க
இப்ப வெளிநாட்ல ல்லாம் பா திங்கன்னா ரோபோ தான எல்லா வர்குமே பண்ணு து அதுதா சொல்றே அவ்னுங்கதா பண்றது ம்
ஆஹ் அவங்க எப்புடியாச்சு அவங்க கொஞ்சோ ஏ க்னோமில ரொம்பொ வா வா இதுவா இருக்காங்க டெவலப்டா இருக்காங்க நம்ம இன்னு டெவலப்பிங்லயே இருக்கோ ம் எல்லாருமே நம்ப ஸ்டேப்ளா இல்ல ஈக்வலா இல்ல அவங்க எல்லா ஈக்வலா இருக்காங்க நல்லா எல்லா தெரியு அவங்களுக்கு ரொம்பொ அப்டி லா இல்ல
ஆமா
அதுனால தா
உஹ்
இப்போ எவ்வளோ இது தெரியுமா அப்ப அதனால ரொம்போ நம்ப டேமேஜ் ஆக போறோ கன்ஃபொம் அது
ஆஹ் இருக்கலா பாக்லா ஃப்யூச்சர்ல என்ன வேணாலு நடக்கலா
ஆமா
ம்
ஏ ஆனா மோச் சாலரி வெச்சிகிறம்போது வெனாலு
ம்
ம் ஆஹ் நெக்ஸ்ட்டு ஏதாச்சு சொல்லுங்க
இப்போ டீச்சிங்க்கெல்லா ரோபோ வந்துருச்சு இப்பவே ஏ ஐ வந்துடுச்சு ஏ ஏ ஐ கோர்ஸு ஏ ஐன்னு ஒரு நல்ல கோர்ஸே ஒண்ணு இருக்கு சொல்லி எங்க அத்த பசங்க எல்லா படிச்சாங்க
ஆஹ்
ஏ ஐ படிச்சாங்க எங்க அத்த பசங்க தா
ஹலோ
ஏ ஐ படிச்சாங்க எங்க அத் த பசங்கள்லா ஏ ஐ படிச்சாங்க உம் ஆமா மா ஏ ஐ னு ஒரு கோர்ஸ்ஸு சென்னைல படிச்சாங்க உம் ஆமா
அது எம்
நீங் கேள்விப்பட்டத்தில்ல பரவால்ல உம் ம் எ எ ஆமா எல்லாத்துக்குமே ஏ ஐதா அப்டின்னா கொஞ்சோ கஷ்டந்தா
ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆஹ் ஆஹ் ஆஹ்
அது எப்டி தெர்ல
ம் ம்
எப்டி பண்றதுன்னு தெர்ல நம்ம அத பத்தி நல்லா படிச்சுட்டு இப்ப எப்டியோ மோஸ்ட் ஆ பியூச்சர்ல அத பத்திதா வேல வரப்போது நம்ம அத பத்தி பாத்துணு ஆஹ் ஆ
வேற நீங்களு சமைக்க கத்துக்கோங்க
ஆ சேரி
ம் தானா செல்ஃபா சமைச்சு சாப்டுங்க அது ரொம்ப நல்ல விஷயோ ஹோட்டல்ல சாப்புட்றது
ஆ ஆ ம் ம் நா ஓட்டல்லல்லா சாப்ட மாட்டே அவ்ளவா வீட்லதா சாப்டுவோ
சரி ப்பா
ஆ ஆ
லெமன் சாதலா நீங்க செய்வீங்ளா ம் ஆமா ம் தப்பா சொல்றீங்க மொதல எண் எண்ண ஊத்திட்டு கடுகு போட்ணு உளுத்த பருப்பு போட்ன்னு க வத்த மிளகா இருக்குல்ல ஆ வத் துவரம்பருப்புல்ல கல்லப்பருப்பு ஆ ஆ ஆ வத்தமெளகா குல அது போடணு அதுக்கப் அப்ற லெமன பிஞ்ச நம்ம தனியா வச்சிருக்கோல
ஆமா
தி லைட்டா அது கொதிச்சு வரணு அப்ற மஞ்சத்தூள் போட்டுட்டு
ஆ ஆ
அதுக்கு மேல தா நீங்க சாதொ போட்ணு சாத்தத்து மேல எண்ண ஊத்தணு அதுக்கு மேல உப்பு போடணு தூளுப்பு
ஆ ஆ ஆ
அப்டி தா செய்ணு லெமன் சாதொ
அப்டியா
உம் ஆமா
ஹம் சேரி செரி
செரிப்பா நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க ஆஹ் தயிர் சாதோ செய்வீங்களா
அஹ் தயிர் சாதமே புடிக்காது
ஆமா என் பையனுக்கு புடிக்காது ஆனா எனக்கு தயிர் சாதமு உருளக்கெழங்க ஃப்ரையு எனக்கு என் பொண்ணக்கு ரொம்ப புடிக்கு
ஆஹ உருளக்கழங்கு ஃப்ரை வந்து எனகு ஆஹ் ஓகே ஓகே ஆஹ் ஓக்
ம்
ஓகே ஓகே நன்றி ரொம்போ
நன்றிமா
ஆஹ்